ஹலோ நல்லா பண்றா
நானா இங்க ஒரு வேலையா இது வரைக்கு வந்துருக்கே பக்கத்தூரு வரைக்கு போய் போய்ட்டு வந்துட்டே
அப்டியா
நீ என்ன பண்ற
நா சும்மா தான்டா இருக்கே
செரி செரி நா சும்மா இங்க வந்துட்டே சாயங்கால வரிச்சு கிரிக்கெட் வெலாடலா அப்படின்ட்டு
ம் ம்
கிரிக்கெட் வெளாட போயிருக்கே க்ரௌண்டுக்கு க்ரௌண்டுக்கு வந்திருகே அதா அப்பற லீவ் விட்டாச்சே அப்பற என்னா வேல போ வேண்டியதா
ஆமா
ம் நீ என்ன பண்ற வெளிய போலயா
நா வெளிய போல வீட்டுலதா இருக்கே
ஊ ஆ
போவோ
செரி செரி ஒடம்பு சரிலயே நல்லா நல்லாயிச்சா
பரவால்லயா
எங்க
என்ன சாப்பாடு இன்னிலந்து நைட்டு என்ன சாப்
நைட்டு் இங்க தோச நானா அது இங்க தோச
சரி
சாம்பாரு
ம்
நீ என்ன சாப்ட்ட இனை நைட்டு
நீ சாப்பா சாப்பாடு சாம்பாரு
ம் சேரி சரி ஆ சேரி சரிட அப்பறோ என்ன இது எப்போ கல்யாணோ பண்ற
டே அதெல்லா இல்லடா அதுலா பொறுமையா
ஏ பொறுமையானா எவ்ளோ பொறுமையா கேள்விப்பட்டே நீ க எதோ கல்யாணோ கல்யாணோ பண்றேன்னு கேள்விப்பட்டே
நாலா பண்லடா எல்லா லேட்டாகு
ஆ செரி
அப்றோமாதா
ம் செட்டுல் ஆவனுனா என்ன எப்டி செட்டுல் ஆவனுனா ஒரு ஆயிரோ கோடி சொத்தோடையா
இல்லா கொஞ்சமா மா மாசோ ஒரு அம்பதாயிரோ அறுவதாயிரோ இருக்கணு
ஆ வருமானமா
ம் ம்
ஆ மாசோ அம்பதாயிரோ அறுவதாயிரோ வந்து நீ எதிர்பாக்குற
ஸ்ட்ரகுள் ஆகாம போனுல்ல
ஆமா
அதுனால
அப்போ அப்பனா அறுது வயஷ்தா போ பண்ண போற கல்யாணமே ம் செய்னு செரிவு விஷ்ணு சொன்னா நீ கல்யாணோ பன்னும் கல்யாணோ பண்ட்ட ய பு கல்யாணோ அவெ வந்து கல்யாணோ பண்ட்டா அப்டினா
நீ என்னப்பா எப்ப பண்லான்ருக்க
நான நால வா ஓங்கே உங்களோட கேஸ் தா எல்லா கொஞ்சோ வேலைக்கு போ கொஞ்சோ நல்ல ஒரு பர்மென்டான வேலைக்கு போயிட்டு தா அது வரைக்கு கல்யாணோ இல்ல நம்ம ஏ மா போய் கல்யாணோ பண்ட்டு கடைசில அப்றோ மாட்டிக்கணு எதுவுமே இல்லாம
ஆமா
ம் அதுனால கொஞ்சோ பொ பொறுமையா இருக்கே
ம் ஹும்
ம்
வீட்ல என்ன சொல்றாங்க
வீட்லயா வீட்ல என்ன சொல்றாங்க மொதல்ல வேலைக் போ அப்புடிங்கிறாங்க
ம்
ஒரு நல்ல வேலையா போய்டம்னா ப்ரச்சன இல்ல அப்ரமால் பாத்துக்லா அப்டின்னாங்க அதுனால அவுங்களு ஒரு பக்கோ சோ பாத்துகுட்ருக்காங்க
ம்
நம்மளு அப்றோ ஒரு பக்கோ அப்டியே வேலைக்கி போன கரெக்டா இருக்குமுல்ல
ஆமா
ம்
பாப்போன்டா ஏன்னா கொஞ்சமாது இதான நஷ்டோ ஆகுதா செட்டுல் ஆனாதா
அம் பின்னாடி கு இப்ப குடும்பமு ஆனதுக்கு அப்றோ ப்ரச்சனையா ஆக கூடாதுல
ம்
கடைசில இப்ப எதுவு பண்ண முடியல்னு வச்சுக்கையே அதுதா பெரிய இருக்கு இருக்குறதுளையு கஷ்டமா போய்ரு நமக்கு
அம்மா
கையில வந்து இப்ப வந்து ப்ரச்சன இல்ல கையில காசு இருக்கு இல்லையோ சாப்புட்றமா சாப்பாடு கெடச்சிருது ஆனா குடும்பமு ஆயிட்டா அப்புடிலா இருக்க முடியாதுல்ல
அம்மா
ம் திடீர்னு எதாது அவசியோ அதுக்கு காசு தேவப்படு அப்போ நம்ம கையில காசு இருந்தாதா பண்ண முடியு அப்பறோ அப்போ வந்து கடன் வாங்கிட்டு இருக்க முடியுமா முடியாது
ம்
நாங்கள்லா எல்லா யோசிச்சுதா நானே இப்ப அப்டிதா முடிவு பண்ணிருக்க ஒரு வேல கீல போனதுக்க அப்றோந்தா சேவிங்ஸ் எல்லா பண்ணி வச்சுக்கிட்டு
ம்
அதுக்கப்புறந்தா அடுத்தது ஸ்டெப் எடுக்கணு
ம்
ஆ எனக்கு தெரிஞ்சி பாத்தீன்னா ஏ செட்ல எல்லாருமே கல்யாணோ பண்ணிட்டாங்க
ஆ
முக்காவாசி பேர் கல்யாண ஆயிடுச்சி
ம் ம்
அவெல்லா அவர்ட்ட ஒரு தொழில் பாத்துட்டானுங்க ஒரு நிரந்தரமான வேல பாத்துட்டுதா கல்யாணோ பண்ணானுங்க அந்த மாரி சேஃபா இருந்துக்கணு
ஆமாண்டா
ஆ செரி பாத்துக்கலா என்ன என்ன நடக்குமோ அதான நடக்கு ஆமாமா சேர் சேர்றா இப்ப எங்க வீட்லதா இருக்கியா
ஆமாமா
சேரி சேரி வாவே கிரிகெட் வெளாட்லா ம் வாய வெளால்லா கிரிக்கெட்டு
நாளைக்கு வர
நாளைக்கு வரியா
நாளைக்கு ஒரு ஆறு மணிக்கு மேல வர ம்
அப்டியா
ம்
வந்தீனா ஒரு மேட்ச் போட்லா
வர வர கண்டிப்பா வர
சேர் சேரி
பாத்துக்கலா உடு வர வந்து
ஆ நாளைக்கு சாய்ந்தரோ வந்துரு அப்பன்னா நாளைக்கு மேட்ச் இருக்கு வந்து வேணா ஜாயின் பண்ணிக்கிறியா
ஏ என்ன பெட் மேட்சா நார்மல் மேட்சா
பெட் மேச்சுதா
ம்
அது வந்து பெட் மேச்சுனா அந்த மாரி பெட் இல்ல இது வந்து ஊருக்குள்ள நடத்துவாங்கல்ல அரசு சார்பாக நடத்துவாங்க தெரியுமா
ஆமா
அந்த மாரி இது தருவாங்க கு த கப்பு தருவாங்க
ம்
அப்பற பரிசு ஏதாது தருவாங்க அந்த மாரி கவர்மெண்ட் நடத்துது அதுக்கு
ம்
அது நம்ப ஊரு பக்கத்து ஊரு இன்னு ஒரு நாலஞ்சு ஊர் வருது வேணா வா பேரு கு பேர் குடுத்தவன் வேணா வந்து வா நாளைக்கு விள்ளலா எப்டி கால பத்து மணிக்கு ஆனா ஸ்டாட் அவு நெனைக்கிறே மேட்சு
பத்து மணிக்கா
ம் ஆமா ஆமா
ம் மொத்த எந்தன டிம்வரு
ஏ எப்டி ஒரு ப பத்து டீமு வருடா
ம்
ப அத்த அத்தன டீம் வந்தாலு வுடு பாத்துக்குளா
கேக்கறா
ம் பத்து டிம் வரு
ம்
ம் வேற நம்ப நாளு ஒரு டீம் போட்டுக்க வேண்டியுதா நீ நானு விஷ்னு ஒரு டீமு
ம் ஓட்டுக்கிட்டு ஜெயிக்கணுமே நம்ப என்னைக்கி ஜெயிக்க போறோ
அப்றோ எப்டித்தா அப்றோ இன்னா ஒரு டையலாக் தா தோத்தாலு ஜெயிச்சாலு மீசைய முருக்கு மாரி சொல்டு வரவேண்டியதா தோத்துட்டா
ஆமா
அதுக்கு என்னா பண்ண முடியு தோத்துட்ட ஒன்னு பண்ண முடியாது
பாப்போ
சேரி ம்
வேற என்ன நாளைக்கி எங்கல்கியது வேறயின்னா நாளைக்கு எங்கியது வெளிய போறியா
அதா சொன்னோ அதுதா மேட்ச இருக்குல்ல
நாளைக்கு எப்டி போம்முடியது
நாளைக்கு போ முடியாது நாளானைக்கு தா நாளானிக்கு வந்து இதுக்கு போ இ சினிமா போகலான்னு பாகக்கம்னா ரொம்ப நாளாச்சு போய்
சேரி சேரி
போயிட்டு புதுப்பட பாடி ஏது வந்திருக்குல்ல என்ன படம் இருக்கு என்ன படம் வந்த இருக்கு ஏதாவ்து புதுப்படோ பாத்துட்டு பாக்க வேண்டிதா போய் வந்தத
ம்
பாத்துட்டு அப்றோ ரொமாலாச்சி தேட்டர் எல்லா போய் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மல ஆயிடுச்சி
ம் ஹும் என்னன் படத்துக்குத்துக் கடைசி யா போனேன்
நா கடைசிய எதுக்கு போனேன் இதுக்கு தா போனேன் அ என்னபட அது ஆ ஆ வாரிசுதா போன நெனக்கிறேன்
ம்
அதுக்கப்புறோ போ வே இல்ல அதா இந்த டைமாவு போயிடலாம் ஆ
ஏன் போல
அதா ப்ரோ நடுவுல வேலக்கு போயிட்டே அப்றோ அது டைம் சரியா போய்டுச்சு
ஒ ம்
போவ முடியில அப்போரோ நமக்கு உள்ளது இங்கே சரிய போயிருது கமெண்டடு எல்லா
ஆமா
அதெல்லா இன்ன டைம் கெடைக்கல இப்பதா கொஞ்சோ இந்த மாசோ கொஞ்சோ ஃப்ரீயா இருக்கு அதனால இந்த டைம் போ போய் பாத்துக்க வேண்டிதா
சேரி சேரி
நீ ஏ கடைசியா போனியா தேட்டருக்கு
இல்ல நாலா போலடா நாலா போய் ரொம்ப நாள் ஆகுது
அப்புடியா ஆ கடசியா எங்கதா போன
கடசியா நா எங்க போனே கடசியா ரஜினி படத்துக்கு போனதோட செரிடா ரஜினி படோ என்னா படோனு தெர்ல ரஜினி படத்துக்குதா நா போனே
சேரி சேரி
நீயு
நாதா சொன்னல கடசியா வாரிசுக் போனே போனது செரி ஒரு அதுக்கப்புறோ நா எந்த படத்துக்கு போல
ம் சேரி சேரி
வேணா வேணா நாளானிக்கு போலா எல்லாரு
என்னா படத்துக்கு
என்னா படத்துக்குதா எதா படோ போ வேண்டிதா என்னா படோ இருக்குன் தெர்லயே போறதுனே இப்பதா அப்புறோ பெரிய தலைங்க ரெண்டு தல இல்ல
யாரு
வேற யாரு தல தலையு தளபதி இல்ல அ அ அதனால இப்ப ஆளு ஒரு பக்கோ போய்ட்டாங்க
ஆமா
இப்ப அதனால செரி அப்பறோ என்னா படோ இன்மே இன்மேல் இதே இல்லைங்லே இனிமேலு இது காம்பிடேஷனே இல்லையே
இவரயாது பாக்கலா உள்ளூர்ல இருக்காரு அவர வெளியூருக்கு வேற போனு
ஆ அ அது வேற கரெக்ட்டுதா இவர எப்ப வேணாலு பாத்துக்கலாமாட்டுக்கு அவரு எப்பமே பாக்க முடியாத அளவுக் பண்ட்டாப்ல அவரு
ஆமா செரி உடு நா நாளைக் கால்ல ஃபோன் பண்றே
சேரி ஃபோன் பண்றியா கால்ல
ம்
ஆ சேர்றா